ஹலோ ஆ கேக்குதா ஆ கேக்குது ம் எழுந்தப் போற டாபிக் சொல்லுங்க அந்த டாபிக் பத்தி அததா நம்ம அப்டியே பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு என்ன நடந்துச்சி அப்டின் சொன்னா ஈவினிங் வந்துட்டு என் ஃப்ரெண்ட பாத்தே எற எங்க ஊர்ல என் குளோஸ் ஃப்ரண்டு ஊருக்கு வந்துருக்கா லீவுக்கு சனி ஞாயிறு லீவுக்கு
ஓ
அப்பதா அப்பதா நீ கால் பண்ணிட்டு இருந்த அப்பதா சரி அவட்ட பேசிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்து அந்தெல்லாம் கால அதுக்கு அப்புறம் தா அடுத்த த்த நேர ரொம்ப நேரம் பேசிட்டுதா அவ அதா சொல்லிட்டு இருக்கா ஸ்கூல்ல வந்துட்டு ட்ரிப்பு போறாங்களா அவுங்க ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க எல்லாரும்
ஆ
நீ போயிருந்தன் சொன்னா அங்க போயிருந்தா அங்க ஊட்டிக்கு போயிருந்தா அப்டின் சொல்லிட்டு ஆ அதா ஆ நல்லது வந்து கவனிக்கவே முடியல வேல கரெட்டா வீக் டேஸ்ல வந்துட்டாங்க வீக்கெண்ட்ல வற டாம ஒரு இட்லியு சட்னியுந்தா குடுத்தே என்னால எதுவ்மே சரியா செய்ய முடில ஹ ஆமா சரியா கவனிக்க முடியல நா சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருந்தா
அ நல்லாதா இருந்து தெரியுல்ல நம்மளுக்கு எப்டின்ட்டு அதுனால எங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியு எப்டின்ட்டு ஆனால அ தெல்லா ஒரு பிரச்சன கெடயாது சா ஜாலியா இருந்தோமா என்ஜாய் பண்ணுமா ஆ வேற எங்யாது ட்ரிப்பு போட்டா போலானா
த்துக்கு அப்பற‌ இங் வந்து ஜாய்ன் பண்ண அப்ப அவளுக்கு எல்லா பசங்கள் கூடயு ரொம்ப அட்டாச்சிருக்கு நா அந்த குரூப்ல பேசவே மாட்டே மெசேஜ் போட்றது மட்டு பாத்துட்டு பாத்துட்டு இருப்பே அவுங்க வந்துட்டு குரூப்ல ப்ளான் பண்றாங்க அடுத்த ட்ரிப் பு போலா அதாவ்து ஒரு ரீயூனியன் மாரி வச்சு அத வ்து எங்கயாது போய் சமச்சு சாப்புல்லா அப்டி சொல்லி பிளான் பண்ணிருக்காங்களா ஆ காலைலே போய்ட்டு நைட்டு வர சாயந்திர வந்துர்ற மாதிரி பக் கத்துல எங்கயாச்சு அப்டி சொல்லிட்டு அதா நீ வரியா அப்டி சொல்ட்டு ஆ
ம் ஒரு ட்ரிப்புக்கு பேயிட்டு வந்து ஏச்சு வாங்கிட்ருக்கது காணாதுல்லயா
அங்க யாருக்கு கடையாது இவள தவிரன் வச்சுக்கோயே
ஓ அந்த மாதிரி
பேர் தெரியு பேரு தா தெரியு வேற ஒருத்தரையு அவ்வள கூட சிவதாவ குட தெரியு உமாவதா தெரியு அப்ற சிவதாவ தா எனக் கெருந்து அல்லாம எனக்கு அங்க உள்ள பசங்க அப்டி யாரு ஏனா அப்பல்லா அப்டி பசங்க கூட உக்காந்து பேசுறதுன் இல்ல இப்ப எல்லா ரொம்ப
நாரு
க்காந்து ஒம்புள புள்ளைங்களா பேசாது அந்த மாரிதா இருக்கு ஆ ரொம்ப ரே ரா அப்டி இப்ப கண்டா ஆ நம்ம கூட படுச்ச புள்ள அப்டி சொல்லி சிரிச்சுட்டு போயிருவாங்க அவ்ள தா அத அப்டி போறத பத்தி பேசிட்ருந்தா வருவியா வருவியா வருவியான் சொல்ட்டு ஆ பக்கத்துல பொற்ச்சிலம்புன் ஒரு எட இருக்கா அங்க
உங்களோட கால்ல அடிக்கடி வாய்ஸ் கட் ஆகுது
கொஞ்சோ ஒ பிரேக் ஆயி பிரேக் ஆயி இருக்கோ
ஆ பிரேக் ஆகுது வாய்ஸ் பிரேக் ஆகுது அடி க்கடி
இப்பதா பிரேக் ஆயிருக்கு ஏ‌ அப்டின்னா எனக்கொரு கால் வந்துருக்கு கால் வந்தா ஆட்டோமெட்டிக் கா பிரேக் ஆகு ஆமா ஆ அல்லாம பிரேக் ஆகாது எனக்கு இப்ப ஒரு கால் வந்துருக்கு மிஸ்ட்டு கால்ருக்கு நீ சொன்ன பிறகு தா பாத்தே
ம் சேரி ம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு என்னெல்லா நடந்துச்சு
வேணுணா என்ன நடந்துச்சு அதுதா பொற்சிலம்பு போலா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயி
ஓகே ஓகே உங்களோட ஊர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ணுவாங்கள ஹலோ
எல்லா இடமு சுத்திட்டே இருந்த மாரி ஃபீல் ஆகு
அதா உங்களோட ஊரு ஃப்ரெண்ட்ஸ்ஸு கூட எங்கேயாவது போக்கு பிளான் பண்றாங்களா ட்ரிப்பு
ஆஹ்
ஹலோ கேக்குதா
இருங்க ஆ இருக்கு அது இல்ல எனக்கு கால் வ நா பேசுறது சொல்றது கேக் குது தானே உனக்கு
ஆ கேக்குது இப்பதா கேக்குது பிரேக் ஆச்சு
அதா ஆ அதில் இருக்கு அதன
பேசிட்டீங்களா
ம் சே ஆ ஆ இல்ல இல்ல அது அட்டன் பண்ணி பேசினா இங்க கட் ஆயிரும் சோ அது பிரச்சன இல்ல அதுக்
கட்டாரு ம் ஆ அதா உங்களோட ஊரு ஃப்ரெண்ட்ஸு இருக்கீங்கள உங்களோட ஊர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கையாவது ட்ரிப்பு போறகு பிளான் பண்ணலாம்ல
ஆமா ஆனா அடுத்தது நா தா சொன்னேல்ல எனக்கு அடுத்த மாசமு ஒரு இது ஒரு கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூரமா சொல்லியிருந்தே எல்லா பேசும்போது து அது எல்லாமே ஒரே டைம்லங்கிற போது வீ ட்ல அலோ பண்ணனு இல்ல எப்ப பாரு போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி கொஸ்டின் வந்துரு நம்ம வந்துட்டு அதையும் பாகணு இதையும் பா க்கணும் அதனால என்ன பண்றது அப்படி இன்னைக்கு வ சொன்னபடிதா யோசிச்சுட்டே இருக்கே என்னடா நம்ம கல்யாணம் வீடு வரதுக்கு கல்யாணத்துக் போறதா இங்க போறதா கல்யாத்துக்கு போனா காலேஜ் பிரப்ண்ட்ஸ் பாப்போ இங்க போன ஸ்கூல் பிரண்ட்ஸ பாப்போ ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்டஸ் யாருமே எ கூட இப்ப டச்சல கூட இல்ல பக்கத்துல கூட இல்ல இவ்வள தாண்டி
எனக்கு எங்க ஊரு ஃப்ரெண்ட்ஸ கூட டூரு போடணு ஒரு நாங்க பொங்கலுக் க்கு ஒரு கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் காங் சேருவோ
கண்டிப்பா போயிட்டு வந்துலா கு பொங்கல் அன்னிக்கு போயிட்டு வந்துருமா இந்த பொங்கல் எப்பிடி இருக்குன் எனக் தெரியானா நெஜமாவே வந்து இந்த பொங்கல் நெனைச்சி ரொம்ப வருத்தப்படறே
இல்ல இல்ல இல்ல அந்த பொங்கலுக்கெல்லா வருவாங்க ங்க அதெல்லா கவலப்பட வேண்டா
அங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்குமே அவுங்க அவுங்க ஒ
அவுங்க ஊர்ல நைட் ரொம்ப ஸ்பெஷலா இரு க்கு நம்ம இங்க விளா அந்தமாரி அந்த ஊருக்கு இப்பதான பஸ்ட் நம்ம ஊருக்கு வந்து லாரிக்கு முடிச்சிட்டு அந்து போலா ஒருத்தரு சங்க வரதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல ஆ நல்ல பாத்துக்குவா
நோ நாங்கல்லா அதெல்லா நம்ப மாட்டோப்பா இப்பிடித்தா சொல்லுவாங்கப்பா எல்லாரு ஏதாவ திருப்போ வந்துரு அப்புறோ நாங்க வந்துட்டு இப்பிடியே கைய கட்டிட்டு உக்காந்துக்வே
அப்பிடியே திருப்ப வந்தாலு வந்துட்டுதா வருவோங்க
ஆனா நம் கேங் மட்டு கூடலன்னு வச்சிக்கோங்களே ஊர்ல பல
ஆ அனால கண்டிப்பா வந்து ஒரு நாள் கூட்டிட் ட்டு அடுத்த நாள்ளா கலச்சிரணுன்டாய்ங்க
இந்தட ஊ கோ ஒரே கோடரா செதுக்கனு போடுறோ
ஆ ஆமா பிளான் பண்ணி எடுத்து இது பண்ணனு யாரு அட்லீஸ்ட் நைட்டு லாஸ்ட் நாள் நைடாவதுபோ முடிசாலு அந்த மாரிதா வந்து து ஆனா
அசால் நைட்டு எல்லாரு வருனு அப்பதா அது அன்னிக்கு தான போடற மாரி சிடிச்
ஆ ஆமா ஆமா
வே என்ன அங்கு உக் ஸ்பெஷலா இருக்குமா ரொம்ப
அங்க அப்புன்னா எல்லாரு இங்க வந்தர வேண்டியதா அவ்வளந்தா அங்க முடிச்சிட்டு இங்க வந்தரணு எல்லாரு ஸ்கூட்ல ஒரேதா இங்க வந் ந்தரனு
அது சரிதா
அவ்ளதா சொந்த உரு நம்ம அங்க முடிச்சிக்கிட்டு எப் பிடீன் டேய்ஸு டிஃபரன்சேஷன் இருக்கு
ஓ டேஸ் டிஃபெரன்சேஷன் இருக்குமா இல்ல எல்லா சேம்ல்லதா நடக்கு இ
ம் இங்க வந்து டேஸ் கொஞ்சோ எஸ்ட்ராது பண்ணுவாங்கனு நனைக் த்ரீ டேய்ஸ் அந்த மாரி கிடயாது ஃபைவ் டேஸ் கிட்ட நடக்கு இந்த மாரி சொல்வாங்க இங்க ஆடல் பாடல் சச்ச சச்ச சச்ச வாய்ப்பே கெடயாது அது அது வந்து சொந்த ஊரு இங்க நம்மள்க்கு யாருக்குமேயா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லா எந்த மாரி தெரியாது ஏதாது சேர முடிஞ்சா சேர் நம்மளுக் நம்மளுக்கு போட்டிக்கு நம்மளுக்கு கு சொந்தத்லயே இருக்காங்க அவங்க நம்மதா அடிச்சு தள்ளதுக்குனே வருவாங்க எதுக்கு நம்ம அடி டி வாங்கிகிட்டு ஒரு தள் தல்னா நா கீழ விழுந்துகடப்போ ஆமா னால நம்ம ஒரு தள் தள்டோனா அவ்ளோ தா ஃப்ளாட்
அவங்க எலிக்கு குட்டி பேபிய வச்சுட்டு எப்டிமா வருவாங்க
அப்டியா
குட்டி பேபி இருக்கு தெரியாதா அப்டின் தானே கேள்விப்பட்டே நானு இல்லயா
ஆது
அப்டி கேள்விபட்டு அப்டியா ஓ ஒருக்கா கோயில் வச்சு பாத் தே ரெண்டு பழம் வாங்கனாங்களா அப்ப சொன்னாங்க அப்டின்ட்டு அப்றமா நமக்கது நம்ம ஊர்ல இருந்தால ஆம் எப்பவோ இடையில என்னமோ கோவில்ல எப்போ சாமியாட்டோ வஞ்ச்சு லாஸ்ட்டா அந்த
ஆ அதுக்கப்பறோ இப்ப என்னோட மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்றோ தா ஏதோ ஒரு டைமு அபாஷன் ஆய்
ஓ அப்டியா இது எனக்கு தெரியாது
அதுனால தான இங்கப் ப்ரச்சனயே அவங்ளுக்கு மின்ன நா வாங்கி கூடாதுன்ட்டு
ஏ இது ஒரு பிரச்சனயா கொஞ்சோ லேட்டாவே ஆகுங்க கொஞ்சோ என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ப நா சொல்லி தரேன் நிஜமாவே சொல்லித்தரே திருப்பத்தெல்லா சீக்கிரமா திருப்பிக்காதீங்க
இது தோ மா இருக்கு நாங்க இப்போதைக்கி அந்த மாரி பிளான்லா எதுமே இல்ல லைஃப என்ஜாய்
யாரு என்ன வேண்ணாலு உன்னட்ட சொல்லட்டு வந்துட்டு இ ல்லோ எங்களுக்கு வேணு வீ
அதால ஆமா அந்த எப்டினா அவுங்க ஒர்க்குக்கு போயி கொஞ்ச ஸ்டேபிள் ஆகட்டு
அது ஸ் ஸ் ஸ்டேபிள் ஆகறது ஓகேதா ஆனாலு இது என்ஜாய்மெண்ட விட்றாதீங்கம்மா அப்பறமா இங்க திருப்பிக்கிட்டு எங்களால ஒன்னு திரு ப்போ முடியாது அதனால திருப்பத்த மொதல்லயே ஏற்படு
ஆ அது பிரச்சன கெடையாது எப்டி சொல்ல அப்டியே நம்மளுக்கு ஒண்ணு னாலு இப்போதைக்கி அந்த மாரி வாய்ப்பு எது ப்ப இல்ல இருந்தாலு இங்கயு பாத்துப்பாங்க எங்க வீ ட்லயு குடுத்தா பாத்து
ம் அதனால செரி இல்ல சொல்றே என்னனு இருந்தாலு அது கொஞ்சோ இப்போதைக்கி நம்மோ வந்து சின்ன பிள்ள மாரியே இருந்துட வேண்டியதுதா கொஞ்சோ என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதா
ஆ அதனால இப்போதைக்கி அந்த நம்ம இப்போதைக்கி நல்லா ஊர் சுத் தனுமோ அந்த மாரி அதா ப்ளானு ஆனா நம்ம நெனச்சோன்னாக்கா நடக்கவே போறது
ஆனா அதென்னவோ பாக்கலா ஆனா ஒரு டிரெஸ்ஸு இந்தடவ இ இல்ல எல்லா தடவ அதே எடுத்து அந்த மாரி டிரெஸ் ஸ மேச்சப் பண்ணி போட்டு அந்த ஒரு விஷ்யத்துல நம்ம எப்பவு கொஞ்ச கரெக்ட் டா இருக்கணு மூணாவது
அது எல்லா டைமுமே நம்ம கரெக்டா இது பண்லா
ஆமா மொதல்லயே கொஞ்சோ பிளாண்டா எ
அது அப்பப்போ அங்க அங்க வந்துட்டு போகணு காலைல இர்ந்து மத்யோ வரைக்கு அங்க மத்யானத்திலிர்ந்து நைட்டு வரைக்கு இங்
ம் ம் அதா‌ நமக்குள்ள காம்படிஷன்ருக்கும்மோ நம்ம இங்க ஆஜராயிருக்கனு அவ்ளதா
ஆ உங்க அங்க நம்ம ஊர்ல எப்புடி போன அங் ஊர்லந்து இங்
அது எப்ப எங்களுக்கே வந்துச்சு அ தயே நாங்க தாண்டிக்கிட்டோ இப்ப என்ன சொன்னா என்ன போடு அ ரெடி போடு முன்னாடி ரெண்டு பேரு கல்யாண டையோடு இருக்கலானா இவுங் நாலு வேர்க்கு கல்யாண ஆன நவ்யா மட் டு நாங்கேப்பே
ம் ஆமா இனி அவளுக்கு இ அட்த்த வர்ஷ இருக்குமா இருக்கு
அப்புடியா எதாவுது பாத்து வச்சிருக்கீங்களா என்ன
நா ஹா அவ கௌசல்யா ஆஹ் அது லேட்டு ஃபை இயர்ஸ் அப்றொ
அவா இப்ப என்ன என்ன பண்ணிட்ருக்கா?
ஆ காலேஜ் தா
இல்ல என்னஸ் இது படிக்கிறான்னு
அவ வந்து ஐ டி ஐ மீன் ஆ அந்த மாரி போவுது
ம்‌ செரி செரி ஓகே ஓகே
ஓ அதனா அதல்லா நம்ம பண்றதுல்லா பாத்து அவுங்க அந்த சைட்லா வரவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு
ஓ
அன்னா அவ்ளத்துக்கு அடியெல்லா வாங்கி வாங்கியாச்சு அனால இந்த சைட் திரும்பி கூட பாக்க மாட்டாங்க பரவால்ல அவ்ளோ கஷ் டப்பட்டது க்கு இப்ப இப்டி இருக்கோன்னா வீட்லயு ஏத்துக்கிட்டாங்க நல்லதுதா என்ன பொறுத்த வரைக்கு இப்புலா எல்லா டெய்லி ஆ ஃபோன் பேசிக்கிட்டு நாங்க இப்புல்லா சொன்னோ ஆ அந்த மாரி நானு பயந்தே அதுக்கப்றோ எங்க மாமியார் வீட் மாமியார் மாமனார்னால தா இப்ப இப்டி இருக்கது அவுங்க தானே வழியேரி சேரி அவுங்க அசிங்கப்படுத்துனாலு பிரச்சன இல்ல சொல்ட்டு பேசுனது
ம் சே என்னியோ சேத்துக்கிட்டாங்கப்பா இல்லன்னா இந்த ஊர்ல உள்ளதுங்க பேசியே பண்ணு இந்த அந்த ஆட்டமா ஆட்ட அளங்கன்ஸ் சின்ன ஆட்டமா போட்டாங்க அப்பிடிங்கற மாரி எல்லா பேசுவாங்க
ஆ இப்ப பே பேசின வாய எல்லா இப்ப இது பண்ணுவாங்கல்லா
ஆமா
அதா அ அவுங்களுக்கு அவுங்க வீட்டு கதைய பாக்க முடியாது அடுத்த வீட்ல என்ன கதையோ அது
ஆம் ம் பர் ம்
நம்மட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க ஆ நம்மளுக்கு பின்ன பேசும்போது எதாது
அது என்னவோ உண்மதா இது என்ன சொல்றது நம்மகிட்ட கொஞ்ச பல்ல பல்ல காட்டி பேசிப்பாங்க அடு இதுதா எங்க ஒரே கதையாதா இருக் ப்ப இதுல வேற இவுங்க வந்துட்டு இவுங்க என்ன எப்பவு சேந்தே இருக்காங்க இந்த பிள்ளைங்க எங்கே போவுது இப்பிடில்லா எவ்ளோ இத்தன வருஷமா பேச்சி தெரியுமா நீங்க இங்க வாரதுக்கெல்லா மடக்கி போட பா